இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி கே இருக்கீங்கமா
நல்லா இருக்கேமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா வெறுப்படிக்குது டிவி தா பாத்துட்டு ருக்கே
டிவி பாத்துட்டுருக்கீங்களா ஓகே ஓகே நானு தா ஏதாவது செரி பேசலாமேனு சொல்லி கூப்டே நானு ம் எல்லா ஃபேமில எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆனா ஒன்னு வயசானவுங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல சின்ன பசங்களுக்கே இருக்குல்ல வயசான அவுங்களுக்கு எப்டி இருக்கு ம்
ம் கண்டிப்பா நா போயினா ம் ஒடம்பு சர்லயா
ஆமா ச சாதாரணமா இப்ப ஏஜ் ஆனாலே நம்மளுக்கு வந்து அ நம்ம பேரன்ட்ஸ் தா இருக்கட்டு இல்ல அப்பா அம்மாவோ மா மாமியார் மாமனார் யாரா இருந்தாலு இந்த சுகரு இல்ல பி பி ன்றது காமனான ஒரு விஷ்யோ மாதிரி இப்ப ஆயிடுச்சு ஃபஸ்ட்டுலா நம்ம அது கேள்விப்பட்டே இருக்கமாட் டோ ஆ இப்போ எல்லாருக்குமே அந்த பிரெச்சன வந்து அதிகமா இருக்கு
ஆமா சுகர்னாலே வந்து நம்மளுக்கு தெரியு ஆ ஜ் அந்த சக்கர மட்டுதா தெரியுது இப்போ இந்த காய்ச்சலு வந்திருக்குன்னா இது இப்போ கொஞ்ச நாளா வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயி
ரொம்ப நெறைய வ இம் மக் களுக்கெல்லா இருக்கிற மாதிரி நெறைய கேள்விப்பட்டோ நம்ம அப்ப ஃபஸ்ட்டு எல்லா வந்து இத பத்தி நம்மளுக்கு தெரியவே தெரியாது முழுசா ஒன் என்னன்னே தெரியல இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இது எல்லாமே ம் இங்கேயுந் தா இங்கேயுந் தா ஆ ஐ ஜாயிண்ட் ஃபேமிலினால எல்லாருமே இருக்கறதுனால ஒவ்வொருத்தருக்கே ஏதோ ஒரு பிரெச்சன அப்பப்போ கால்வலி கைவலி சுகர் இருக்குறவங்களுக்கு ஹை ஆயிருது ம் இதே பண்ணிட்டு ருக்காங்க வீட்ல கொஞ்ச கஷ்டமா போய் டேப்லெட் வாங்கணு அத வாங்கணுனு சொல்லிட்டு ம் ரொம்ப இஷ்யூஸ் தா இங்கேயு நெறைய பேர்ருக்காங்க இல்லைங்களா கூட்டு குடும்பமா இருக் குறதுனால இதுவு என்ன சொல்றது கூட்டு குடும்பமா இருக்குறது வந்து ஒரு நல்ல விஷயந்தா எந்து தனியா குடும்பத்துல ஒரு நாலு பேரு மூணு பேரு இருக்குறத விட இ கூட்டு குடும்பமா இருக்குறது கொஞ்சோ நல்ல விஷயொதா யாருக்கு என்ன அ ஹெல்த் இஷ்யூஸ்னாலு சீக்குரோ வர்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க நெறைய பேர்ருப்பாங்க இப்போ குட்டீஸ் எல்லா வந்து இப்போ மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்கன்னா குட்டீஸ் தா கேர் எடுத்துக்குணு பசங்கதா வந்து எல்லாத்தியு பாத்துக்கணு ஆ அப்ப அந்த அளவுக்கு ஏஜ் இல்லன்னா அவங்களால பாத்துக்க முடியாது இப்ப இங்கேன்னா நெறைய பேர்ருக்காங்க மாமா அத்த எல்லாரு இருக்குறதுனால ம் அது கொஞ்சொ பெனிஃபிட்டா இருக்கு எல்லாரையு கேர் எடுத்துக்குறதுக்கு கொஞ்சொ பெனிஃபிட் டா இருக்கு இதுவு நல்லாவு இருக்கு
ஆமா கரெக்ட்டு நீங்க சொன்னது எப்டின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லா வந்து நெறைய இப்ப கூட்டு குடும்பத்த நம்ம நெறைய பாக்க முடியாது நீங்களு ஒரு பரவாயில்ல நல்ல ஒரு விஷய தா நானுமே ஒரு கூட்டு குடும்பத்துலதா இருக்கே ஆனா வந்து என்னன்னா இப்போ ந றைய குடும்பங்கள்ல வந்து தனித்தனியா பேரன்ட்ஸ் இருக்காங்களா அதனாலதா என்னவோ தெரியில இந்த கொழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லையோன்ற மாதிரிலா தோணுது ஏன்னா வயசானவங்க இருந்தாங்கன்னா அந்த கொழந்தைங்க கூடவே இருப்பாங்க இப்ப வெளியில போனா கூட அந்த தாத்தாவோ பாட்டியோ யாராவது இருந்தாங்கனா இரு நானு வ ரே அவங்க முடியிலைன்னா கூட அந்த கொழந்தைங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஆனா இப்ப இருக்குற காலகட்டத் துல தனியா இருந்தாலு ஒரு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாலு அந்த கொழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்ல இது கேட் கம்யூனிட்டி அப் டி இப்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அ அந்த ஒரு அப் பார்ட்மெண்ட்ல போய் வாங்குறாங்க ஒரு வீடு அப்டினா எல்லாமே சேஃப்டியா இருந்தாலு அந்த கொழந்தைங்களுக்கு அந்த துல சேஃப்டி இல்ல
ஆமா உண்மதா இப்போ கூட நெறைய கேள்வி பட்றோ இல்லைங்களா காணோ பசங்கள காணோ என்னென்ன பண்றாங்கன் தெரியுது அப்ப இதெல்லா வந்து நெறைய பேர் இருந்தா வந்து நல்லா கேர் எடுத்துப்பாங்க ஃபேமில நெறைய பேர் இருந்தா யாரு எங்க போனாலு வந்தாலு நல்லா கேர் எடுத்துப்பாங்க இப்ப ஒருத்தர் ரெண்டு பேருனாலே இப்ப பேரண்ட்ஸ்னா வேலைக்கு போவாங்க அவங்களால கேர் எடுத்துக்க முடியாது அத் அந்த இஷ்யூஸ் எல்லா வந்து கொஞ்ச கண்ட்ரோல் ஆகு இங்க
ஆமா அதுவு இல்லாம அந்த கொழந்தைங்களுக்கு வந்து கத சொல் றதோ இல்ல இப்ப பாரம்பரிய மருத்துவல்லா இருக்கு பாத்தீங்களா இப்ப சாதாரணமா நம்ம கொழந்தைங்களுக்கு சளி புடிச்சாலு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்னு போறது அந்த மாதிரியான ஒரு விஷயல்லா இல்லாம அவுங்க சின்ன சின்ன இப்ப நம்ம வீட்டுங்கள்லே சில செடிங்கள்லா இருக்கு அந்த மாரி செடி இப்போ நெறைய எடத்துங்கள்ல பாத்தீங்கன்னா ஆ இந்த தூதுவள செடின்றது அந்த வேலியில கண்டிப்பா இருக்கதா செய்யு அதுல ரெண்டு எலய பறிச்சு மெளகு வெச்சி கசக்கி இல்ல வதக்கி அந்த சூப்பு மாரி வெச்சு குடுக்குறது இல்லன்னா அந்த சீரக தண்ணி வச்சு விடுறது இந்த மாரி சின்ன சின்ன கற்பூரவல்லிய வந்து கசக்கி கொடுக்குறது அப்புறம் தும்ப இல செடி அந்த தும்ப இலைய வந்து இல்லன்னா அந்த பூவ வந்து கசக்கி கொடுக்குறது இந்த மாரி கொதிக்க வச் சி குடு இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியோல்லாம் பண்ணுவாங்கல்ல அதனால அந்த கொழந்தைங்களுக்கு வந்து அது ஆரம்பத்திலே வந்து சரியாயிடுது இல்லன்னா அது பெரிய பிரச்சனையா மாறுது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டோ என்னன்னா நெறைய கொழந்தைங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அந்த இந்த கிருமி பரவுது அது பரவுது இது பரவுது நம்ம கேள்வி படும் போதே பயமா இருக்கு
ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் டு தான் இது நா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து முந்தானேத்து நேத்து தங்கச்சி பையனுக்கு உடம்பு சரிலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ர டைம் தான் அது ஆக்சுவலி பதினோரு மணி ஆயிடுச்சு நைட்டு பதினோரு மணி பதினொன்றரரை ஆயிருச்சி சரி இவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நானே பாத்துர்றேன் ஃபீவர் வந்து விட்டு விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நானே பாத்துக்கறேன்னு சொல்லி அவங்களே வந்து ஆ இந்த ஆனியன் எடுத்து கையில வச்சே ஏதோ பண்ணி அவங்களே ஒரு மருத்துவத்த பண்ணி அ இல்லாம பண்ணிட்டாங்க காய்ச்சல் வந்து ஒரு மணி நேரத்துல கம்மி ஆயிடுச்சு இல்லன்னா அந்த நைட் டைம்ல வந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயி ஆ பஸ் இதெல்லாம் செக் பண்ணி பண்றதுக்கே வந்து ஆ ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு அதுவு இல்லாம இப்ப எல்லா வெளியவே போக முடியறது இல்ல கரடி இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டைம்ல போனா கூட இந்த நைட்டோட நைட்டு வந்து சேர்றதுக்கு முடியறதுல்ல அதனாலயே வந்து இந்த மாதிரி மருத்துவோ எல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லா பெரியவங்க இருந்தா மட்டும்தான் அத வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருக்குமே தவர இப்ப இருக்கற ஜெனரேஷனுக்கு வந்து அவ தெரியாது எதுமே
ஆமா அதுமட்டு இல்லாமே இப்போ நம்மளால ஒரு எடத்துக்கு போக முடில இப்ப ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போய் விட முடில இந்த வீட்டு வேலயே சரியா இருக்கு அப்டின்ற பட்சத்துல நம்ப பக்கத்துல ஸ்கூல் இருந்துச்சுன்னா இப்ப வயசானவங்க அம்மாவா இருந்தாங்கலோ இல்ல மாமியாரா இருந்தா நா கூட்டின்ட்டு போய் விட்டு விட்ர்ரேனு விட்ருவாங்க இதுவே அப்பாவோ இல்ல மாமனாரோ இருந்தாலு அவுங்க அவங்களுக்குன்னு சின்ன வண்டி வச்சிருப்பாங்க அதுல கூட்டின்ட்டு போய் விட்டுறாங்க நம்ம ஒரு சேப்டிய வந்து நம்ம அந்த ல வந்து நம்ம பாக்க முடியுது இதெல்லாம் வந்து நம்ளுக்கு ஒரு ஆ நல்ல விஷயம் என்ன என்னன்னா சிறு சி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது நெறைய பேருக்கு புடிக்க மாட்டது சாக்லேட் குடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்ப இருந்த சாக்லேட்ல்லா அது வேற மாதிரி இருந்துச்சு கலப்படம்லாம் அதிகமா இருந்திருக்காது ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கலப்படோ அதிகமா இருக்கு ஆனா அது வந்து புரிஞ்சு நாங்கல்லா சாப்பிடலயா நாங்க ஏன் குடுக்க கூடாது இந்த மாதிரி சொல்றாங்க அது வந்து என்னன்னா அது சின்ன சின்ன பிரச்சனைகள்லா வருது அதெல்லா கொஞ்சோ சின்ன சின்ன விஷயம்தா
உண்மதா உண்மதா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா அதே மாதிரி வந்து ஆ கூட்டு குடும்பத்துல வந்து நான் இப்போ இப்போ இன்னு என்ன வந்து சந்தோஷமான விஷயம்னா இங்கில்லா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒடம்பு சரில்ல அப்படின்னா இன்னொருத்தரு வந்து ஹெல்ப்புக்கு இருப்பாங்க தானே வீட்ல யாருமே இல்ல சமைக்கிறதுக்கு செரி எதுக்கா இருந்தாலு செரி ஆ எந்த விஷயமா இருந்தாலு செரி இப்ப வீட்டு கூட்றது ஏதோ ஒரு வீட்டு வேலையு ஏதோ ஒன்னுத்துக்கு வந்து ஒருத்தருக்கு ஒடம்பு செரியில்லன்னா இன்னொருத்தங்க வந்து அவுங்களா போய் வேல செய்றது அதெல்லாமேவந்து கொஞ்சோ நல்லாவே இருக்கு யாருக்குமே வந்து பயோ இல்ல யாரு இது செய்வா இந்த வேலய யாரு செய்வா எனக்கு ஒடம்செரிலன்னா அந்த மாதிரி ஒரு விஷயோ வந்து கூட்டு குடும்பத்துல இருக்குறதே இல்ல எங்க வீட்லல்லா அது நல்லாவே இருக்கு ஆ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு எல்லாத்து எல்லாத்துக்கு ஒரு வேல செஞ்சா நம்ம ஒரு வேல செய்யணு அந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து கூட்டு குடும்பத்துல பெனிஃபிட்டா இருக்கு
ஆமா இந்த இன்னு இன்னான்ன கட்டுப்பாடு விதிக்கறது பே நம் ஜென்ரேஷனுக்கு புடிக்காம போயிடுச்சோன்னு தோணுது ஏன்னா பெரியவங்கன்னு இருந்தா இந்த எடத்துக்கு பொழுது போய் போகாத இந்த வேலைய செய்யாத இத சாப்டாத இந்த இந்த சீசன்ல இத சாப்டா சளி புடிக்கு வேணா அந்த மாரி அந்த கட்டுப்பாடு விதிக்கறதுன்றது வந்து இப்ப இருக்கற கொழந்தைங்களுக்கு புடிக்க மாட்டன்து அவுங்களோட பசங்களுக்கு நம்ப ஏஜ்ல இருக்கறவங்களுக்கு நறைய பேருக்கு புடிக்க மாட்டன்து அதனாலதா வந்து பிரச்சனைகள் நறைய ஏற்படுதோ அப்டின்றா மாதிரில்லா எனக்கு தோணுது செரி பெரியவங்க இருந்தா நல்லதுதானே அதையுந்தாண்டி சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் இதெல்லா இருக்கதா செய்யு அதையு தாண்டி நம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதா ஃபேமிலி அது பெரியவுங்க இருக்குற பட்சத்துலதா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொழந்தைங்க வந்து ரொம் ம்போ அடம் புடிக்கிற்து இப்போ அடம் புடிச்சாங்கன்னா ஒரு சில வீட்ல இன்ன சொல்லுவாங்கன்னா விடு எவ்வளோ நேரந்தா அழுவுறா பாக்கலா இரு நீ குடுக்காத வாங்கி குடுக்காத நா சொல்றன் நீ வாங்கி தராத அப்டின்னுவாங்க நம்ம என்னா செய்வோ பெரிவுங்க சொல்றாங்களேன்னு அந்த எடத்துல வந்து நம்ப வாங்கி தரமாட்டோ அப்போ அவுங்களுக் அந்த மனோபலோ வந்து அதிகமா நம்ப கேட்டா ஒரு பொருளு கெடைக்கு அப்டின்ற அந்த இது இல்லாம ஒரு பரவால்ல அப்டின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இதுவே அந்த கேட்ட நேரோல்லா அந்த பொருளு காட்சிதுன்னா பெரிசானாலு வந்து அத தாங்கிக்கிற சக்தி இருக்காது அந்த பொருளு கெடக்கலன்னா அத தாங்கிக்கிற சக்தி இருக்காம போயிடுன் தோணுது எனுக்
ஆமா இருக்கு அது அவுங்க வந்து அதுலே பழகிடுவாங்கதான அதனால வந்து நா என்ன கேட்டாலு கடச்சிரு அப்டின்ற ஒரு ஆ மைண்ட் செட் வந்து அவுங்களுக்கு வந்துரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவுங் நம்ம என்ன கேட்டாலு எப்டியு கடைக்காது அந்த மைண்ட் செட்லயே தா எதுக்கு செரி கேட்டு பாக்கலா அப்டின்ற மாதிரி ஆ ஒரு மைண்ட் செட்ல தா கேப்பாங்க அது என்னமோ உண்மதா பெரியவங்க இருக்கறதுக்கு பெரியவங்க இல்லாத வீட்டுக்கு வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு வீட்டுக்கு
ஆமா ஆ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பெரியவங்கள வந்து அனுசரிச்சு நம்ப அனுசரிச்சு போனாதா நம்ப பிள்ளைங்க நாளைக்கு வந்து நம்ப ஆயா தாத்தா நம்ப கூட தான இருந்தாங்க அதே மாதிரி நம்ப அம்மா அப்பாவயு நம்ப கூடோ வெச்சிக்கிணு அப்டின்ற அந்த மனோ பக்குவோ வரு அதே மாரி கூட்டு குடும்பம்னா என்னா அப்டின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க அதனால நம்ம வந்து தவறு செய்யாம இருக்கறதுதா நமக்கு நல்லது
ம் உண்மதா நா அந் அந்த பக்குவத்த வந்து அவுங்க தெரிஞ்சிப்பாங்க நீங்க சொல்றா மாதிரி பெரிய வளந்துட்டா வந்து இவங்கள வந்து நம்மதா ஆ க காத்துக்ணு யா நல் நம்மதா வந்து அவங்கள கண்கலங்காம வச்சுக்குணு அப்டின்ற ஒரு மைன்ட் செட் வந்து நம்மளோட பெரியவங்கள பாத்துதா வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரு
ஆமா ஓகேப்பா உங்க கூட பேசுனது ரொம்ப டைம் போனதே தெர்ல இன்னைக்கி டைம் பேசலா பாய்
செரி பாய்